ஹலோ கேக்குதா தோழி ஆ வணக் நல்லா இருக்கறேன் தோழி நீங்கள் நலமா இருக்கிறீங்களா
நான் நலமா இருக்கேன் தோழி
வீட்ல எல்லாரு நல்லமா இருக்குறாங்களா
எல்லாரும் நலம் உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா
எல்லாமே நலமா இருக்குறாங்க தோழி ம் சாப்பிட்டிங்களா தோழி என்ன சாப்ட்டீங்க
எங்க வீட்ல இந்த சமச்சிட்ருக்காங்க இன்னைக்கி சாம்பார் எங்க வீட்ல
அப்டியா தோழி எங்க வீட்ல வந்து எ அ ஆட்டு ஈரலு அதுக்கப்றோ ரசந் தோழி
ஆட்டு ஈரலா அது எப்டி பண்ணுவீங்க
அதுவா தோழி அது எங்க வீட்ல வந்து இந்த ஃப் ஃபால் தெரிமா உங்களுக் கிரேவி
ஆ
அந்த மாரி செய்வோ தோழி கிரேவி மாதிரி அது வந்து எப்டினா நம்ம இதுல மிக்சி ஜார் எடுத்துக்குணு செரியா அத் அதுல வந்து இந்த வெங்காயோ தக்காளி ஒரே ஒரு வெங்காய சின்ன வெங்காய ஒரே ஒரு சின்ன தக்காளி அதுப் அதுக்கப்றோ உங்களுக் பச்ச மொளகா வேணுனா பச்ச மொளகா இல்லனா உங்களுக்கு வேணானா இந்த காஞ்ச மொளகா தெரியுல உங்களுக்கு
ஆமா
அது கூட போட்லா இல்லனா கேஷ்மீர் மொளகா தெரியுல
ஆமா
அது கூட போடலா உங்களுக்கு எந்த மொளகா வேணுமோ அந்த மொளகா போட்டுக்கிட்டு இந்த கொஞ்சமா இந்த இது தெரியுல ம் எ அத் ஜீரா ஜீரா அது கூட கொஞ்சமா போட்டுக்குங்க அதெல்லா போட்டுக்கிட்டு கொஞ்சோ ஒரு ஒரே ஒரு கை அளவு ஒரே ஒரு கை அளவு தேங்கா இல்ல தேங்கா
ஓகே
அது போட்டுக்னு அது போட்டுக்கிட்டு கொஞ்சமா தண்ணி போட்டுக்கிட்டு அதுக்கப்றோ அந்த மிக்சில அடிச்சுக்குங்க செரியா கொஞ்சதா தண்ணி போட்னு ஏன்னா கிரேவி கிரேவி மாறி வேணுனா கொஞ்சதா தண்ணி போட் தண்ணியே சேக்ககூடாது ஆக்சுலி செரியா அது கொஞ்ச நல்லா அரச்சுக்கிட்டு அந்த மசாலா வச்சுக்குங்க அதுக்கப்றோ ஈழல் நல்லா கழுவிக்குங்க அந்த அந்த கவுச்சி வாசனே அடிக்க கூடாது செரியா அதுக்கப்றோ அது எத்துக்கிட்டு அதுக்கப்றோ கொஞ்ச ஒரு வெ ங்காயோ ஒரு தக்காளி வந்து வெட்டிக்குங்க வதக்கிறதுக்கு செரியா தோழி
ஆ சொல்லுங்கள் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் ம் கேட்டுக்கொண்டே இரு
ஆ செரியா அதுக்கப்றோ வந்து அது அதுல நல்லா தாளிச்சுக்கிட்டு கொஞ்ச இஞ்சி பேஸ்ட்டு அது போட்டுக்கிட்டு நல்லா தாளிச்சந்த இஞ்சி பேஸ்ட்டு வாசன நம்மளுக்கு நல்லா இருக்குணு அத நல்லா வதக்கிட்டு அதுக்கப்றோ ஈரல் போடுங்க போட்டுக்கிட்டு அந்த ஈரல் நல்லா பெரட்டிட்டே இருங்க பெரட்டி பெரட்டி பெரட்டி பெரட்டி பெரட்டி அந்த கவுச்சி வாசன போய் அந்த அ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசன வர்ணு அது வந்த பிறகு அந்த மசாலா எடுத்து போட்டுட்டு நல்லா பெதிச்சு பெதிச்சு விடுங்க அதுக்கப்றோ மேலேக்கா எண்ண கொஞ்ச எண்ண போட்டு விடுங்க அதுக்கப்றோ மேலக்கா இந்த கொத்தமல்லி எல அது போட்டு விடுங்க அது மேலேக்க அந்த புதினால அத போட்டு விட்டு மூடி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷோ அஞ்சு நிமிஷோ மட்டு போது அதுக்கப்றோ தொறந்து பாத்தா அவ் வேற லெவலா இருக்கு நல்லா இருக்கு தோழி கூட இப்ப கார்லி எலன் சொன்னிங்கில்லையா அது அப்டியே முழுசா தா போடணுமா இல்ல இல்ல தோழி முழுசா போ ஆ செ உங்களுக் எவ் ளோ அளவு வேணுமோ அவ்ளோ அளவு சின்ன துண்டுகளா போடலாம் மீடியம் சைஸ் துண்டுகலா உங்களுக் எவ்ளோ அளவு ஆனா துண்டு துண்டா தா போடணு தோழி கொஞ் இது கூட பண்ணா குட்டி குட்டி குட்டியா இருக்குல அந்த மாரி கூட போடலா
செரி தோழி இப்ப ஒரு ஆட்டினுடை ய இரல நம்ப வாங்கிட்டு வந்தோன் வெச்சுக்கோங்க அந்த ஈரல் ஒரு குடும்பத்திற்கு எத்தனை பேருக்கு பத்து
அது வந்து அது வந்து எப்டின்னா அந்த ஈரலே கொஞ்சதா இருக்கு செரியா உங் உங்க வீட்ல எத்தன பேர் இருக்கறாங்க
எங்க வீட்ல அஞ்சு பேர் தோழி
அஞ்சு பேர் இருக்கறாங்கல்ல அப்டினா நாலு ஈரல் தா உங்களுக் பத்து அதுவு மத்தியான மட்டுந்தா அந்த சாப்பாடுக்கு தொட்டுக்க கிடைக் ராத்திரி எல்லா கண்டிப்பா கிடைக்காது ஏனா அது வந்து சின்ன சின்னதா இருக்கு ஆனா அது ரொம்போ ஒடம்புக் நல்லது அது அது சிறப்பே என்னது தெரியுமா மொதல் சிறப்பே உடம்புக்கு ரத்தம் செர்யா அது குடுக்கு ரெண்டாவ்து சிறப்பு வந்து நம்மளுக்கு சோர்வே இருக்காது மூன்றாவது சிறப் அ சிறப்பு என்னன்னா நம்மளுக்கு எப்போமே வந்து இந்த அழுகு தன்மைன் ஒண்ணு இருக்குல்ல அது குடுக் கு இந்த மூணு சிறப்பு அந்த ஈரல்ல இருக்கு அதா அதனாலதா அந்த ரொம்போ விலை நம்ம சாப்புற ஆமா நம்ம சாப்புற மாத்திரைல கூட அந்த ஈரல் சேக்காம எந்த மாத்திரையு இல்ல அந்த கொஞ்சமாது அந்த ஈரல் சே த்தா தா அந்த மாத்திரையே ஏனா அது விட்டமின்ல்லா இருக் கு அதுல இரும்பு சத்து இருக்கு அனால வந்து அது ரொ நீங்க மாசத்துல ஒரு நாளாவ்து அந்த ஈரல வீட்டுக்கு உங் கொழந்தைங்களுக்கு குடுங்க சமச்சி அது ரொம்போ சிறப் என்ன என்னோட குழந்தை நேத்திக் கூட சிக்கன்
அ சிக்கனுடைய ஈரல்
ம்
ஆனால் அதை விரும்பி சாப்பிடவே இல்லை துப்பி விட்டார்கள் பிடிக்க வில்லை போல
ம் அவுங்க அப்டிதா செய்வாங்க தோழி அவங்க அப்படித்தா செய்வாங்க ஏன்னா நம்ம தா குடு க்குனு அத வந்து அந்த இடியாப்பம் தெரியுமா உங்களுக்கு அதுல தொட்டு குடுங்க இல்லன்னா இடியாப்போ துல என்ன பண்ணுங்க நம்ம இடியாப்பம் முட்ட முட்டை சேமியா செய்வோல்ல அந்த மாரி ஈரல் சேமியா கூட செய்யலா தோழி ஆனா அது சுடசுட சாப்பிட்னு இல்லன்னா அது கவுச்சி வாசோ அடிக்கு சுட சுட சாப் பிடா தா அது நல்லது எது நம்மள் பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியோ அது மட்டு சாப்ட மாட்டாங்க மத் ச்சது எல்லாமே சாப்புடுவாங் இந்த நொறுக்கு தீனி மொதல்ல குடுக்காதீங்க அதா ரொம்போ கெட்ட பழக்கோ அது அந்த நொறுக்கு தீனியே வேணா என்னென்னவோ கெடைக்குது என்ன நம்ம சாப் நம்ம என்ன சாப்புடுவோ நல்ல பொருள் அது தா நம்ம பசங்களுக்கு குடுத்து பழகணு ஆமா ஏன்னா இப்ப இருக்கிற நோய்கள் வந்து எ என்னென்ன நோயோ வருது எ பேரே வாயில நுழைய மாட்டீங்குது அந்த நோய் எல்லா வருது அது அந்த தாங்குறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வேணு அதனால நம்ம நல்ல ஊட்டச்சத்து பொருட்கள் தா நம்ம பசங்களுக் குடுக்கணு
கண்டிப்பாக தோழி ஏன்னா என்ன இந்த ஈரல பத்தி சொன்னீங்க ந அந்த நன்றாக சொன்னீர்கள் நான் மாத மாசமாக இருக்கும் போது என் கணவர் வாரம் வாரம் என் இந்த ஆட்டின் ஈரல் வாங்கி வந்து விடுவார்
ம்
அ அது ம மட்டன் சுவரொட்டி எல்லாமே வாங்கி வந்து விடுவார் ஏன்னா என் எ நா மாசமா இருக்கும் போது என்னுடைய பிளட் டோட லெவல் வந்து நாலு பாயிண்ட்டு தா இருந்தது
ஆ செர்ஸ் நாலே நாலு பாயிண்ட்டு
த ஆமா அதிகபட்சம் ஆமா பன்னெண்டு பாயிண்ட் இருக்கணு அந்த இடத்துல நாலு பாயிண்ட்ங்கிறது இருந்தது
ம்
அந்த நேரத்துல நா வார வார இந்த மட்டன் ஈரல் மட்டன் சுவரொட்டி மட்டன் மூன்றுமே சாப்பிட்டு கொண் டே இருந்தே அ நாளிலிருந்து ஒன்பதற்கு வந்து விட்டேன்
நாளிலிருந்து ஒன்பதுக்கு வந்து விட்டீர்ங்களா சிறப்பு சிறப்பு ஆ தோழி ரத்தம் ஏ த்துனாங்களா இல்ல இந்த ரத்தம் மாரி ஒரு இருக்கு அது ஏத்துனாங்களா
அது ஒரு ஊசிதா செலின்பாட்டில் போல இருக்கும் அது ஒரு நானூத்தி ஐம்பது ரூபாய் போல வரும் ஒரு பாட்டில்
தோழி இந்த ஈரல் இல்லாம வேற எந்த பொருளு நம்ம ஒடம்புக்கு ரத்த சோகை கொடுக்கு தோழி முருங்கக்கீரையா சேரி தோழி சேரி தோழி
ரத்தம் ஏத்துறதுக்கு தான ஒடம்புல ரத்தம் ஏத்துறதுக்கு தான கேக்குறீங்க முருங்கக்கீரைய விட இந்த உலகில அதிக சைவத்துல சைவ சாப்பாட்டுல
ரத்தம் ஏற்று வதற்கு வேற எதுவுமே கெடையாது ஆமா தோழி ஆமா தோழி நா கூட அ எனக்கு கூட இந்த ரத்த சோகை ரொம்ப இருந்துச்சு அதுனால வந்து எனக்கு ஆ மருத்துவர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து இந்த இரும்புச் சத்து இருக்கிற பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க அதுல இதுதா மொதல் பாயிண்ட்டே இருந்துச்சு
ஆமா பேரிச்சம்பழத்த விட மாதுளம்பழத்த விட பீட்ரூட்ட விட இந்த முருங்க கீரையில அவ்ளோ சத்துக்கள் இருக்கு
ஆ அதா நானு சொன்னே தோழி மொதல் எடத்திலேயே இந்த பேச்சு பழம் இல்ல இந்த முருங்க கீரை தா இருக்கு எங்க எங்க வீட்டுக்கார் கூட சொன்னாங்க
இது எளிதாவு கிடைக்கு ஏழை மக்களு நம்ம இத வாங்கி சாப்படல்லா ஏன்னா இப்ப மட் மட்டன்ங்கறது இது வந்து ஓரளவுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடியவர்களா இருந்தா தா இந்த மட்டன் எல்லா வாங்கி சாப்படல்லா ஆனா இந்த முருங்க கீரைங்கிறது நம்ம ரோட்லயே இருக்கும்
ஆமா தோழி இதற்காக பெரிதாக செலவே பண்ண தேவையில்ல ஆனா சத்துக்கள் சேரி தோழி சேரி தோழி ஆமா கண்டிப்பா தோழி ம் ஆமா நானு செஞ்சி பாக்கணு எங்க வீட்டிலயு இந்த மாறி செய்வாங்க ஆனா அது எப் ப்டி செய்யணுனு எனக்கு தெரியாது ஆனா சொல்றாங்க அது இப்டி செய்ணுனு ஆனா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டங்குது முட்டைல இது என்னது ஆ முட்டையில போய் கீரையா கீரைல போய் முட்டையா அந்த மாறி யோசிப்பே நா
ஆ ஒண்ணுமில்ல தோழி சிறிய வெங்காயம் இருக்கில்லையா
ஆமா
சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்க அத நல்லா நைஸா அரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு காரத்துக்கு ஏத்த ஏத்தார் போல பட்டமிளகாய் ஒரு ரெண்டு வச்சுக்கோங்க ஒரு வா எண்ண சட்டிய எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சோண்டு எண்ண ஊத் தி கொஞ்சுண்டு கடுகு ம் சின்ன வெங்காயம் இந்த பட்டைமிளகாய் மூணுத்துயு போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இந்த கீரைய கழுவிட்டு அந்த கீரைய போட்டு வதக்கிட்டே இருங்க கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளி ச்சி விட்டுட்டு ஒரு த தட்ட போட்டு மூடி வேக வச்சிருங்க கீர நல்லா வெந்து வந்துரும்
சேரி தோழி
வெந்துட்டு அந்த கீரைய நல்லா சுத்தி விட்டுட்டு நடுவுல உள்ள என்ன எண்ண சட்டியில வந்து நடுவுல எ ஒரு குழி மாரி பறி பறிச்சுட்டு
த்த நேரம் முடிந்து விட்டது தோழி நன்றி தோழி